சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்
இல்ல இப்ப கேக்குதா ஓகே சொன்ன
ஆமா இப்பதான் கேக்குது
ஆஹ் எப்டி இருச்சு ஆமா சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க தான் பிஸி போலயே
ஆமா ஆமாங்க
புடிக்கவே முடிலையே உங்கள
த்த மாசம் அத்தபொண்ணு வேற வராங்க கென்னடாலருந்து
ஓ பாத்தீங்ளா அத்த பொண்ணு வர்றதால ரொம்ப பிஸி புடிக்க முடியலன்றது காரணமே அதுதான் போலயே
என்னாங்க என்னோட பெருசான்
ஓ
ரொம்ப ரொம் போ ரொம்ப வருஷம் கல்சி வராங்க
ஓ செரி செரி ஆஹ் ஹா எதுக்கு என்ன ச என்ன திடீனு டாங்க
ரொம்ப நா வருஷம் ஆயிடுச்சு வந்து
ஆஹ் என்ன திடீனு ஓ அதக் அதனால வரலான்றாங்களா அவங்க அம்மா அப்பால்லாம் இங்கதான் இருக்காங்களா
ஆமாமா இங்கதான் இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட்டோட அ இல்ல அவங்க ஹஸ்பண்டோட அஹ் ஒரு இவ பிரதர் இருக்கறாங்க
ஓ ஓகே ஓ கல்யாணம் இங்கதானா அவங்களோ அவங்கலா எங்கத்
ஆமா ஆமா ஆ ஆமா ஆமா அவங்க தம்பி மேரேஜ்கு வராங்க ஆமாபேமிலியோட அவங்க பொண்ணுக்கு வேற லீவு் ஸ்கூல்லு
ஓ சின்ன பொண்ணு தானா நான் வந்து என்ன நினைச்சேன்னா த அத்த பொண்ணுன்றதுன்னா இப்ப உங்களு உங்களுக் க்கு மேரேஜ் பண்ற மாரி அந்த மாதிரி
இல்ல இல்ல இல்ல லங்க இல்லங்க
அது என்னடா இது உங்கள ப்பு உங் அதான் உங்களுக்கு உங்கள புடிக்கவே முடியலையே அதான் பார்த்தா அத்த பொண்ணு வரான்னோடனே ஓ அதனால ரொம்ப சார் பிஸியா இருக்காங்க அப்டி நினச்சிட்டேன் நானு
ஆ ஆமாங்க அப்புற வந்து இங்ககு பிளான் போட்டு போடுறாங்க கால் பண்ணி இங்கப் போலாம் அங்கே போலாம் ரிலேஷன் வீட்டுல தான் போனோம் ஆமா ரிலேஷன் வீட்டுக்கு போனோ
ஆமா அவங்க இங்க வந்து பல வருஷன்னு சொல் ந்தீங்க வந்தவுட்னே இங்க எல்லார் வீட்டுக்கும் போயி மூஞ்சிய காட்னாதான அப்பற நீங்க வறக்கு வரலன்ட்டு சொ சொல்றுவாங்க நம்ம ஆளுங்களா இப்பத்தன் வந்தாலும் வரலனாலும் ஏதாச்சும் நொட்டம் சொல்லுனா
டிக்கெட் போட்டாங்களா வர
உம் எப்ப கல்யாணம் எப்போவா
கல்யாணோ இன்னும் இருக்குங்க அது ஒரு மாசம் இருக்கு கல்யாணோ ஆவ துக்கு அது கல்யாணத்துக்கு முன்னாடிே ஆமா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துருவாங்க ஆமா பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்துருவாங்க
ஆஹ் இங்க வந்துதான் துணிலாம் வாங்குவாங்களா துணி வாங்குறது அது இது கிஃப்ட்டு ஆமா ஆமா ஆமா
வக்கிறதுக்கு ரிலேஷன் வீட்லாம் போனோம்
ஆ இப்பென்ன அங்கருந்து வராங்களே அங்கருந்து எல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா எப்பாச்சும் உங்களுக்கு க்லா
கிஃப்ட் ஏதோ கால் பண்ணி கேட் தாங்க
உம் உம்
என்னா வேணு சொல்ட்டு கேட்டுருந்தாங்க
உம் ஏதாவது சொல்ல வேண்டியதானே வெயிட்டா ஐபோன் வேணு அது வேணு இது வேணுனு சொல்ல வேண்டியதுதான
நாலு வருஷம் முன்னாடி வந்தாங்க அது நான் வந்து ஒரு இது கேட்டேன் நானு அந்த கிச்சன் நைட் டெர்ம்ஸ்லா கேட்டேன் அது வந்து எடுத்தனே வரல சரி நான் நான் சொன்னேனான் காசு குடுத்துறேன் ஆமா நான் காஸ் குத்துடுறேன் நீங்க வாங்க வாங்க
ஏன் இங்கியே இங்கியே கடைக்கும் தான
இல்லங்க அந்த அங்க குவாலிட்டி வந்து அஹ் இங்க கடைக்கும் பட் அந்த கோலிட்டி ஏ இருக்குதுல்ல கனடான கெனடாவில காலேட்டு இருக்கும்ல அதனால நா காசு குடுத்தர்றே நீ வாங்கின்னு வா ஆ என்ன ஆவுதோ அதோட அது என்னா ரேட்டு ஆவுதோ நான் குடுத்தர்றேன் அப்டின்னு
ம் சொல்லியு வாங்கிட்டு வரலன்னா பாருங்களே தம்பிய வில்லன்யா ஆ வேற எதோ பொருள அவுங்குளுக்கு எது புடிக்குமோ அது வாங்கிட்டு வந்து குடுத்துட்டாங்களா
ட்டாங்க
நம்மள பாத்தா என்ன தெரியாதுன்னு நெனைச்சு ந நம்ம என்ன இண்டியால வந்து மு நல்லாருக்குன்னு நெனச்ட்டாங்களா
அதனால வந்து இதுதா நா வந்து சொல்லினு இருப்பே இத் இது இல்ல இது இல்ல இல்லல்ல அதுதா அதுதான்றாங்க
அப்ப அவுங்க ஒரு கால்லயே நிக்கிறாங்கன்னா நம்ம ஒரு கால்ல அவுங்க நிக்கிறேன்றாங்கன்னா நம்ம என்னப் பண்ண முடியு
ஆமா நா கம்முனு இருந்ட்டே சேரி விடுங்க சொல்ட்டு
அதுக்கின்னு எவ்ளோ சண்டையா போட முடியு
ஆமா இன்னோரு அக்கா எங்க அக்கா இருக்கறாங்க எங்க அக்காக்கு போயிட்டு அந்த இதுதான ஆமா சொ சொந்த அக்கா அவுங்களுக்கு போயிட்டு இதெல்லா குடுத்ரு ட்றாங்க
ஆ அவுங்களுக்கு அது தெரியாதுல்ல அது அவுங்களுக்கு அது தெரியாதுல்ல எந்த குவாலிட்டி ஆ அதா அது எந்த என்ன மாரி குவாலிட்டி இருக்குன்னு அவுங்களுக்கு தெரியாது அததெல்லா அவுங்களுக் குடுத்டாங்க நீங்க வேணாண்ட்டீங்கல்ல
க்காங்க
ஆஹ ஸ் அத நாம காசு குடுக்குறோம்ட்டு சொல்லி கூட நம்முளுக்கு ஒழுங்கா வாங்கிட்டு வரல ஃப்ரியா க்கு போய் எடுத்துட்டு வந்து குடு அதான் வந்து நம்ப ஒண்ணு நம் நம்ம நல்லது நெனைக்கிறோ ஆனா அவுங்களுக் புரிஞ்சுக்க தெரியல அவுங்குளுக்கு
ஆமாம்மா
எதுக்கு நம்ப அவுங்களுக்கு செலவு வைக்கிணு அப்டின்ட்டு நம்ம நெனைக்கிறோ ஆனா அவுங்க பாருங்களே நீங்க கேட்ட நீ அவுங்க என்ன வேணுட்டு கேட்ட அதாலதான நீங்க கேட்டீங்க இது மட்டு வாங்கிட்டு வாக்கா ஆ நா காசு எவ்ளோ ஆது நான் குடுத் செரி நன்றிங்ஸ் சொல்லியு அவுங்க வாங்கினு வரலன்னா எவ்ளோ இப்ப அவுங்க வந்து வெளிநாட்ல இருக்காங்க ன்ற ஆ திமிரோ அட் திமுரு மாரிதா எனக்கு தோணுது நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க உங்க அத்தை பொண்ண வந்து திமுருல்லா சொல்றேன்ட்டு
வீடு எல்லாம் பெரிய ஆய்ட்டாங்க சொந்த வீட்லாம் வாங்கிட்டாங்களா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய கம்பெனில இருகாங்க
வெளிநாட்லயே வந்து பெரிய ஆ நாட்லயே வந்து பெ பெ கம்பெனி வச்சிருக்காங்க அது பெரிய கம்பெனில வேல செய்யறாங்க நறைய சம்பளம் வாங்கறாங்க ஆஹ் சொந்த வீடுல்லாம் வாங்கிருக்காங்க அப்டின்றதால நம்மள வந்து கொஞ்சம் ஆ குறைச்சி எட போடுறாங்க நனைக்கிறேன்
அதனால கா கேட்டாங்க நா வேணா சொல்லிட்டு நா எதுவுமே வேணான்ட்டே லாஸ்ட் டைமே ரொம்ப இது பன்டாங்க ஆஹ் எதுனா வேண்ட இதெல்லாம் வந்து எல்லாம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டுசொல்லிருக்காங்க அவங்க அம்மா வந்து எங்க அம்மா கிட்ட செ சரியா பேச மாட்டேங்றாங்க
ஆஹ் ஏன்னா பொண்ணு சொல்லிட்ருக்கோ பொண்ணு சொன்னாதான அம்மா இது பண்றாங்க அது எதுக் க்கு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது கிடையாது முன்னு சொன்ன உடனே ஆட வேண்டியது அம்மா
ஆ அதனால வந்து அம்மா வந்து என்ன கேக்குறாங்க நீ என்னடா சொன்னேன்னு சொல்ட்டு நான் இந்த மாரி சொன்ன எதுவுமே கேட்டாங்க எதுவுமே வேண்டான்ட்டே
வேணான்னு சொன்னாலும் அது அங்க போய் சொல்றது
அப்புறோ வந்து ஆ கேட்டாங்க நா இது நார்மலாதா பேசுனா உங்க பொண்ணுதான் வந்து கோச்சிக்கிச்சி நான் அதான் நான் பண்றது சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லிட்டாங்க
பரப்ப முடியும்
இருப்பனாத நார்மலா வீட்டுக்கு வந்தா நார்
ஆமா வீட்டுக்கு வந்தா விருந்து வைக்காமல அனுப்ப முடியும் அத்த பொண்ணு இத்தன வருஷமா வரல இப்பதா வரா அப்டின்னா ஆ விருந்துக்கு வந்தாங்களா சாப்ட்டாங் அதான் விருந்துக்கு வந்தாங்களா சாப்ட்டாங்களா போனாங்களான்னு இருக்கணு அவ்ளதா வேற என்ன பண்றது
மீனுதா செய்வாங்க அங்
ஏன் மீனுனா ரொம்ப பிடிக்குமோ மீல்
ஆமா மீனு அஹ் மீனு கொழம்பு அதெல்லா வந்து அங்கேயே சாப்ட்டு ரொம்ப போ ஆயிடு அதனால மீனு மீன் குழம்பு மீன் வறுத்தலு
ஆ அதான் அவுங்க இதுல மீன்லா விக்கறது இல்லையா எப்டி அங்க கெனடாலலாம்
ஃப்ரீஸர் ஃப்ரீஸரோட இது தானே
ஓ அந்த ஐஸ் மீன் ஃபுல்லா ஐஸ் மீனு ஆஹ் ஐஸ் மீன் இருக்கறதால ச எதுமே வந்து இதுவா இருக் க்கது ஆ நம்மல்து இங்கல்லா வந்து போய் அங்க ஆஹ் ஆஹ் நம்ம பீச் பக்கம் போனோம் கால்ல போனோ அஞ் இது மாரி நால் மணிக்கு போனோம்னா அப்டியே ஃப்ரெஷா வாங்கியாந்துரலா நம்ப
ஆமா ஃப்ரெஷ்ஷா வாங்கினு வந்துரலா அங்கெல்லா அந்த மாரி இல்லையே கடல்ல அந்த மாரி அவ்ளவு பெருசு இருக்காது ஆமா ஆமா ஆமா
போல அங்க எல்லாமே சிக்கன் மட்டன் கூட வந்து ஐஸ்லதா விக்கிறாங்க போல பேக் பண்ணி பாக்கெட்லல்லா போட்டு ஆமா அப்டிதா விப்பாங்க போல அதுவும் நா ஆ அந்த ஊர்லெலாம் ரொம்ப வெலையா எல்லா ல்லாமே இப்ப நம்மல் இந்தியால இருக்கிற மாரிலா கெடையாது நம்ம வந்து
என்னாச்சு ஆமா ஆமாங்க ஃப்ரெஷா சாப்டலாம் இங்க அங்க எல்லாம் ஃப்ரோசன் ஐட்டம்தா
ஆஹ் அ அ ஒரு கருவேப்பில வாங்குனனாலு அங்க வந்து காசு குடுத்து வாங்கணுமா நம்ம வந்து ஃபிரீயா வாங்குறோ இவ்ளோ போட்
ஏங்க பருப்புல வாங்கணுமா எங்க ஊரு காசுபடி நூறுபாங்க கொஞ்சம் கருப்புலனா நாம்போ இங்க வந்து கொத்துமிலி கட்டே வந்து இருபது கட்டே வந்துரும்
ஆனா அவுங்க வந்து பவுடர் பண்ணி ஏதோ வச்சுப்பாங்களா காஞ்சி போச்சுனா கூட பவுடர் பண்ணி வச்சு ஏதோ அதுல இருந்து சமைக்கிறாங்களாம என்னன்னமோ கேள்விபட்டே நா கூட ஆஹ் இப்ப வந்தா புடிக்க முடியாது போல ஆடுவாங்க போலயே அவங்க ஏ அது கருவப்பிலைய காசு குடுத்து வாங்குறவங்களாச்சே
ஆமாங்க அதனாலதான் வந்து இன்விடேஷன் குடுக்குறதுக்கு என்ன கூப்புறாங்க நா காரெல்லா ஓட்றேன் சொல்ட்டு என்னை டிரைவர் மாரி வச்சுப்பாங்க
உம் அப்ப டிரைவர் தேவன்றதால உங்கள கூப்புடுறாங்க ஏதோ பாசத்துல வந்து
ஆ அங்கல்லாம் போலாம் ஆமா ஷா காரு பெட்ரோல் நான்தா
அததுதான் பெட்ரோல்ல போட்டு ஊர் சுத்துறதுக்கு ஆஹ் ஆனா நம்மனா காசு இல்லாமல உக்காந்துட்டு சாப்பாடு இல்லாமலா உக்காந்துருக்கோ இவங்க அங்கிருந்து நம்பளுக்கு வாங்கிக் குடுக்குறதுக்கு இஸ் கூட அவங்க வந்து தொணைக்கி இல்ல அவங்க தொன் தொணைக்கு தான் கூப்றாங்க மாமா பையன் கூட அப்பிடின்ற ஒரு இது இல்ல
உம் அதான் வராங்க வந்து எங்கங்க கூப்டு போறாங்கன்னு தெர்ல ஷெட்யூல் போட்டு வைப்பாங்க நாளைக்கிதா வந்து எறங்குறாங்களா நால்லேந்து ஏர்போர்ட்ல போயிட்டு பிக்கப் பண்ணுமா பஸ்ட்டு பிக்கப் பன்ட்டு நான் கால் பண்றேங்க உங்கள்க்கு எப்டிருக்கு பாத்துட்டு அஹ் சரிங்ளா நான் நாளைக்கு கால் பண்றேன் உங்ளுக்கு ஒன்ஸ் வந்தோனே அவ் எறக்கி விட்டவுட்னே நா வீட்டுக் வந்துருவன்ல நானாஸ் சொல்றாங்க பாத்துட்டு உங்களுக்கு ஆ என்னென்ன செட்யூல் இருக்கு நா நா எப்ப கல்யாணோ ஆமா ஆமா ஆமாமா
ஆஹ் செரி செரி நீங்க ஏர்போர்ட் வேற போனும்ல சீக்கிரமா எழுந்துக்கணும் நீங்க போய் படுங்க உம் உம் சரி செரி ஆஹ்
பாய் பாய்ங்க